ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ஆ இல்ல இல்ல சமைக்கணு இதோ சாப்பாடுதா வச்சுட்டு இருக்கே
என்ன சாப்பாடுங்க
சாப்பாடு ஆ சிக்கன் கொழம்பு ம் உம் உங்க வீட்டுல
அது மட்டும் வச்சீங்கன்னா போதுங்களா இல்ல ரசமலா வெக்கணுங்களா
ஆ ரசோ வெக்கணு பருப்பு ரசோ வெக்கணு ஆமா நீங்க உங்க வீட்டுல
இங்கடில் வெஜிடபுள் ரரைஸ
அப்படியா சரி
உம் நைட்டு திருவிழாவுக்கு போயிட்டு லேட்டா வந்தணுங்க பலா
ஆஹ் ஆஹ்
சும்மா சிம்பிளா செஞ்சுட்டேங்க
ஆஹ் ஆஹ் சரி சரி நாலும் இருக்கட்டும் வெளியில எங்கா போயிட்டு வந்தாலே நம்மளால வேலையே பண்ண முடியாது வீட்டுல
ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க
ஆஹ்
நான் ஒன்பது மணி பத்து மணியா இருந்தா பண்ணிருப்பேன் ரெண்டு மணி ஆயிடுச்சு கரெக்டா விடிய கொலையில ரெண்டு மணி அப்பதான் வீட்டுக்கு வந்தோ அதுக்கப்புறம் தூங்கி எவ்வளவு நேரம் தூங்கிருக்க முடியும்ட்டுதான்
உம் தூங்கி எப்படியோ பத்து பதினொரு மணிக்கு எணச்சிருப்பீங்களே
இல்ல இல்லலை அப்ப பார்த்தாலும் ஆறரைக்கலாம் எந்திரிச்சுட்டேன்
அப்படியா தூக்கம் வராதா உங்களுக்கு
என்ன அப்புறம் சமைக்கணும் அவரு வேலைக்கு போகணுங்களா அதனால
ஓய்யோ அப்படியா எனக்குல்லாம் ரொம்ப ரொம்ப அச எந்திரக்க முடியாது ரொம்ப இது
அது ரொம்ப ஹெவியா வேற டான்ஸ் வேற ஆடிட்டும் எல்லாருமே
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ம் பாப்ப அவங்க அப்போ வச்சுருந்தாங்க நானும் தம்பில இல்லபா எல்லா ஊரே ஆடுனாங்கன்னு வச்சுக்கேன்
பரவாலே ஆஹ
எவரும் என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு விட்டா அப்டி
ம் ஆமா நம்ம வீட்லே இருக்கோ இங்க இங்கல்லாம் வெளிய போயிட்டு நல்லா பார்த்து இருந்தா நமக்கு நல்ல ஜாலியா சந்தோஷமாதா இருக்கு
எங்க ஊர்ல அவரு வந்து வந்து வேற ஊரு நீங்க அவங்க அம்மா வீட்டுல வந்துக்கு காப்பிக் சவேர இது வந்து அவருக்கு புதுசு இந்த ஊர்ல ஊர்ல இப்படிலா பண்ணுவாங்கன்னு
அப்படியா ஓ திருவிழாக்கு மட்டு பண்ணுவீங்களா இல்ல பொங்கல் அ
பொங்கலுக்கு வந்து ஜல்லிக் கட்டு வுடுவாங்க ஆ அப்றோ ஒவ்வொரு ஒவ்வொரு மாசோ ஒவ்வொரு இது ஆகஸ்ட் பஸ்ட் ஜனவரினா பொங்கல் வச்சு ஜல்லிக்கட்டு விடுவாங்க அது ஒண்ணு போட்டி நடத்துவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து தீபாவளினா தீபாவளிக்கு அவ்வளவுக்கு எது இருக்காது ஒண்ணு இல்ல
ஆ
இது ரெண்டு திருவிழா மொத்த ஒரு வருஷத்துக்கு அதாவது பௌதியகி ஒரு சாமி இருக்கு அதுலயும் அப்படிதான் ஒரு திருவிழா வச்சு ஆர்கெஸ்ட்ராவில் வச்சு அது ஒரு பசலப்பா பண்ணுவாங்க அது போன மாசம் நடந்தது இது இந்த மாசம் மாரியம்மனுக்கு அத விட இது பெரியது ஒவ்வொரு மாசமு ஒவ்வொரு இது ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ் சாமி வந்து அஞ்சு அலங்காரத்துல வரு அஞ்சு தேர்ல வரு ஒருல வந்து து தேர்ல வரு இன்னொன்னு வந்து உம் மாவலக்கு எடுத்துட்டு போவாங்க அது அதுக்கப்புரோ வந்து அடுத்த நாள் வந்து சப் பாரத்துலைன்னு சொல்லுவாங்க அதெல்லா ஒன்னு வரும் பல்லாக்குல வருவு அப்புரோ வந்து யான படையில வருவு ஒரு நாளு அடுத்தது சிங்கப்படையில வரு நாள் வரு
ஓ அப்படி உம்
ஒரு நாள் ஒவ்வொரு படையில வந்து அப்டியே பாட்டு போட்டுட்டு எல்லாரு டான்ஸ் ஆடிட்டு ஊர் மக்களே எல்லா டான் ஸாடி வேசம்லா போட்டு வந்து ஆடுனாங்க
ஆஹ் ஆஹ்
ஹ்ம் பயங்கரமா இருந்துச்சு ஒரு வருஷ கொஞ்சங் கோட இந்த மாரி ஆகலை இந்த வர்ஷோ பயங்கரமா பண்ணிட்டாங்க இன்னைக்கு மஞ்சநீரு
அப்படியா மஞ்சள் நீருனா
ஆஹ் மஞ்ச நீர்னா மஞ்சள வந்து சாமி நைட்டு விளையாண்டுச்சு இப்போ வந்து ஊர் மக்கள் எல்லா விளையாடுவாங்க எப்டின்னா அஹ் ஒரு அ மஞ்சள் தண்ணி ஊத்தி விளாடுவாங்க அது மொரப் பொண்ணுங்க மேல ஊத்துவாங்கள அந்த மாரி
ஆமா ஆமா
இது வில்லேஜ் இல்ல அதனால அப்டி
ஆஹ்ஹ நல்லா இருக்
வில்லேஜ் இல்ல ஆஹ் நல்லா இருக்கு வில்லேஜ் இல்ல அதனால அப்படி எல்லா இருக்கு
அப்படியா நானு படத்துல மட்டுந்தா பாத்திருக்கே நேரடியால்லா பாத்ததில்ல
வெளிய இன்னி க்லா போகவே முடியாது
உம் அப்டியா நா ங்க எங்க ஊர்லல்லா இந்த பொங்கல் வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு ஏன்னா இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னிக்குதா மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தர பத்து பாத்தீங்கன்னா வெளாட்டு போட்டி எல்லா வெப்பாங்க அந்த கோலம் போட்டி அஹ் ஓடி பிடிச்சு வெளாடுறது பானைய ஒடைக்கிறது அந்த மாரி கண்ண மூடிட்டு இந்த பானைய அப்டியே போய் ஒட ஒடைப்பாங்க அதெல் லா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறதுக் கு நல்லா இருக்கு எவ்ளோ அந்த நேர மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கு அப்றோ டான்ஸ் ஆட சொல்வாங்க பாட்டு பாட சொல்வாங்க கவே கவிதை கத எல்லா சொல்ல சொல்வாங்க நல்லா இருக்கு அதெல்லா ஜெயிச்சவங்களுக்கு பரிசு இந்த மாரி அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கு உம் ஹம்
இங்க வந்து ஜெய்சி அதாவ்து ஜல்லிக்கட்டுனா மாட வந்து ஒரு வீட்டுல வந்து வில்லேஜ்ல எல்லா மாடு கண்டிப்பா எல்லாரு வச்சிருப்பாங்க செரிங்களா உம் மாட வெச் சி இருக்கும்போது அவுங்கவுங்க வீட்டுல இருக்கிற மாடு வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி கூட்டு வருவாங்க அதாவ்து ஒரு ஊர் பொது கோயில் கூப்ட்டு வந்துருவாங்க ஜல் நீங்க சொன்னா அன்னைக்கி பொங்கல் அன்னைக்கிதே இந்த ஊர்லயு நடக்கு அஹ் வீட்டுல இருந் மாடு எல்லா அவுங்கவுங்க வீட்டுல எவ்ளோ மாடு வச்சிருக்காங்களோ அந்த மாட்ட பூரா பலூன் கட்டி கலர் பொடி போட்டு பயங்கரமா அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த அலங்காரத்துலியுமே வந் து யாருமாடு ஃபஸ்ட்டா வந்து அம் வரும் அலங்காரத்துல வந்து யார்ரு மாடு ஃபஸ்டா நல்லா நீட்டா அலங்காரம் பண்ணிகோ அவுங்களுக்கு ஒரு பிரைஸ்ஸு அது இல்லாத மா விளையாட வுடுவாங்க எப் அப்டின்னா அந்த அந்த டைம்ல வந்து மாட்டு வால் இருக்குல
ஆமா ஆமா
அத திருவி விட்டுட்டு நச்சக்கீங்களே கீழ வந்து யாருக் தரையில இருக்கக்க கூடாது எல்லாம ஏறுறவங்கல்லா மாடிப்படி ச்சு மேல மாடியில போய் ஏறிநிண்டு அந்த மாடு ரொம்ப கோவம் வந்து அந்த கோயில வந்து நார்மல் கோயில் வந்து மூணு சுத்து சுத்தணும் செரிங்களா அந்த மூணு சுத்து சு சுத்த உனே அந்த மாடு வந்து யாரு மாடு ஃபஸ்ட் மூணு சுத்து கரெக்டா சுத்திட்டு வருதோ அந்த மாடு கூட யாரும் போ கூடாது அதுவ சுத்திட்டு வரும் கண்டிப்பா அந்த மூணு சுத்துல வந்து ஆஹ் மு முட்டிரும் யாராவது கூட போனாங்னா அப்ப அலன்ஸ் பண்ணி பாங்க ஃபர்ஸ்டே அலௌன்ஸ் பண்ணிருவாங்க மாடு வருது எல்லா ஓரம் போயிருங்க ஓரம் நம்ம இருங்கன்னு சொல்லிட்டு எல்லா அலைன்ஸ் பண்ணிடுவாங்க மைக்ல அலௌன்ஸ் பண்ணிருவாங்க அது வந்து எங்க ஊர்ல அது ஒரு
அப்படியா நல்லா இருக்கே ஜல் ஜல்லிக்கட எல்லா நேரடியா பாத்திருக் இருக்கிங்களா நீங்க
ஆஹ் பாத்திருக்கேன் அதான் எங்க ஊர்ல நடக்கும்
அப்படியா நாலா அ அ டீவில தொலைக்காட்சியில பாக்குறதோட செரி ஆனா அந்த நேரம் அந்த நாலு அதனால நல்லா இருக்கும் ஜல்லி கட்டு
எனக்கு அப்புறோ அது மல மலபுரிய ஆடி மாசம்ன்னு சொல் சொல்லுவாங்கள
ஆமா
ஆடி மாசத்துல எங்க ஊர்ல அதுவும் ஸ்பெஷ. ஸ்பெஷல் தாங்க இப்போ வீட்டுல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது ஆடி மாசம் வந்துருச்சுங்களா ஆஹ் மொத நாள் கூழ் ஊ ஊத்துவாங்க மாரியம்மனுக்கு கூழ் ஊத்திட்டு பர்ஸ்ட் வீட்டுல வந்து மலைப்பரி போடுவாங்க கடு
ஆஹ் ஆஹ்
உளுந்து அப்பறோ வந்து வெந்தய வீட்டுல என்ன நவவதானியங்கள் இருக்கோ அது வந்து ஒன்பது அல்லது ஏழு தானியங்கள வச்சு ஒரு தட்டு எடுத்து ஒரு ஆட்டு சாண இருக்கல அது வந்து மணல் போட்டு அதுல ஆட்டு சாணத்து போட்டு மொளைக்கி வச்சிருவாங்க நல்ல ஒரு ஒரு ஒடரு ஜான் அள நல்லா மொளைச்சு வந்துரு வந்ததுக்கு அப்புறோ
அது தனி தனியா போட்ணுமா இல்ல ஒன்னா போட்ணுமா
இல்ல ஒரு வீட்டுக்கு கம்பல்சரி போட்டாகணு
ஒண்ணு போண்ணுமா ஒரே ஒரே அ
எத்தனை மணி நாள் நம்ம போடலா
அஹ் ஆஹ் இல்ல இல்ல வெதை ஏதோ சொன்னீங்க நவவதானியம்னு அது மொத்தமா சேத்து ஒரு
ஏழு அல்லது ஒன்பது இல்ல ஒரு தட்டு ஒ ஒரு வடிதட்டு இருக்குல அதுல நம்ம இஸ்டோ நமக்கு எந்தெஷ் டேப் வேணுமோ அந்த ஷேப்லெ போட்டுக்லா அனா எச்சிப்ப தான்டு நைட்ல போடணூ
ஓ ஹ் ஆஹ்
அப்புறோ அதுல போட்டு நவதானியங்கள் ஏழு அல்லது ஒன்பது அல்லது மூணூ வஸ்திக் தந்த அவ்ளோ போடுவாங்க போட்டு மொளைக்க வச்சீ எங்கு ஊருக்கு ஆருக்கு ரொம்போ பக் க்கொந்தா ஆறூ நா ஆத்துல குளிக் கிற்ந்தந்தா ஆத்துலதா போய் குளிப்போ இன்னுமு
அப்டியா ஆஹா
அப்றோ வந்தூ ஆஹ் ம் ஆத்துல வந்து போயி ஆத்துக்கு எடுத்துட்டு போய் ட்ரம்ஸெட்லா வச்சு வர சொல்லிர்வாங்க பசங் வந்து எல்லாரு ரெட் டி ஆய்ந்து ஒரு ஒரு ஸ்டீட்லர்ந்து ஒரு ஒரு தெருவுலருந்து வந்து எல்லா ஒரு காமன் பிளேஸ்க்கு வந்துர்வாங்க அதிமே மைக்லெ அலோன்ஸ் பண்ணிர்வாங்க எல்லாரு வந்துருங்க இந்த மாரியம்மன் கோய்ல்கிட் ட வந்துருங்க எல்லாருன் சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணா எல்லாத்துக் கேட்ரூ அந்த டைம்குல நாலு மணிக் க்லா ஆரம்ச்சிருவாங்க ஆரம்பிச் ச்சாங்னா ட்ரம்ஸிட் காரங் முன்னாடியா போட்டு பின்னாடி வந்து லேடிஸுல்லா அலங்காரம் பண்ணீ அந்த மொலப் புரியெ வந்து சாமி கு குளிஷ்ட்டு பூவெலா வெஷ்ட்டு ஆத்துக்கு போவாங்க ஆறு வந்து எப் ப்டியு ஒர அர கிலோமிட்ரு தாருக்கூ அர கிலோமிட்ருக்கே வந்து எ மூணு மண்நேரம் கூ எல்லா பொறும்யா டேன்ஸ் ஆடிட்டு பத்து நிமிஷத்துல பெய்ரலா ஆத்துக்கு அது மூண் மணி நேரொ ஆக்கிருவாங்க
ஆஹா ஆனா அது அங்க போய் விடணுமா ஆத்துல பொயி
ஆ ஆத்துல விடொணு அதா இன்னொண்ணு ஆத்துல விட்டுட்டு அந்த தேங்கா சுடுவாங்ள கேள்வி பட்ருக்கிங்ளா
ஆஹ் இ இல்லைல்ல
தேங்காய ஒண்ணு வந்து கொஞ்சொ பெருசு இல்லாம சின்னது இல்லாம ஒரு வாத் தெனங்குச்சி வச்சி அதுல பொட் டுக்கல சக்கரெ எல்லாம் போட்டு குத்தி அந்த தேங்காய சுட்டுட்டு அந்த சுட்டு தேங்காயை சாப்புடுவாங்க சாப்டுட்டு அந்த குச்சி இருக்கு வளத்தியா இருக்கு அந்த குச்சிய எடுத்துட்டு இந்த நாங்க போடுற முளப்புரிய எடுத்து ஆத் பத்துக்குள்ள பசங்களா இறங்கிருவாங்க அந்த மொல பரிய வந்து யார் ஃபர்ஸ்ட்ட் அடிக்கிறாங்க அவுங்களுக்கு ஒரு ப ப்ரைஸு
அப்டியானால்
ஆ ஆஹ அந்த மாரி இருக்கு
இன்னு ஒரு நம்பர் சொல்லலா ம்
அ கண்டிப்பா வச்சிட்டிங்ளா
ம் செரி